ஆ எனக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
எப்டி இருக்கீங்க நேத்து ஊருக்கெல்லா போயிட்டு வந்ட்டீங்களா
ஆ போயிட்டு வந்தாச்சுங்க
ம் ம் எப்டி இருந்தது நறையா சந்தோஷமா இருந்தீங்களா ஆ ஆ அதனால தா நா நேத்து உங்கள எது தொந்தரவு பண்ணல சரி நீங்க எதோ வெளியில போறன் சொல்லிருந்தீங்கல்ல சரி போயிட்டு வரட்டு சொல்லிட்டு தா நா எதுவு கால் பண்ணல
சரி சரி மேம்
வந்தீங்க நேத்து
நேத்து ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க போயி ட்டு வர்றக்கு ஆ காலையிலயே எந்திரச்சு நேரமா கெளம்பிட்டவோ
குக் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தீங்களா இல்ல அங்க போய் எல்லா செஞ்சு சாப்ட்டுட்டு இது பண்ணிட்டு வந்தீங்களா
வச்சிருந்தாங்கங்க இவங்க மாமா பைய வீட்டுக்கு தா போயிருந்தோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஊர்ல ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு சொந்தக்காரங்க வீடு அப்றோ ஒரு மாமா பைய வீட்லதா சாப்டோ மதியமா காலையில இங்க சாப்புட் டு ஒரு எயிட் தேர்ட்டி கெளம்பிட்டங்க
ம் வெயிலுக்கு முன்னாடி போனாதா நல்லது இல்லைன்னா வெயில்ல போ போவு போவவே டயடாயிடு நம்பளுக்கு காலையிலே போனாதா நல்லது
ஆமா ஆமாங்க
அ அப்புறோ சாப்ட்டு அப்புற எங்கேயாது போனீங்ளா
இல்லங்க எங்கேயு போல ஒரு ஆ ஆமாங்க ஒரு கிட்டதட் ட ஒரு ஏழு எட்டு வீட்டுக்கு போனோ
ம் பரவாயில்லையே ஒரே நாள்ல ஏழு எட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அ பக்கம் பக்க தா ஆமா பக்கம் பக் கனாலு பேசிட்டு இருந்தா ஒரு எடத்துல இருந்தாலே ரொம்ப நேரோ ஆகிடு அப்ப ஆனாலா போயிட்டு வந்துட்டீங்களே பரவாயில்ல தா ம்
என்ன சில வீட்டுக்கு ரொம்ப கொஞ்ச தெருஞ்சவங்க வீடுனா கொஞ்சொ ஒரு அர மண் நேரொந் தாங்க இருந்தோ
அ அ புரியிது புரியிது ரொம்ப நாள் கழுச்சு நம்ம போய் பாத்ததே ஒரு சந்தோஷொந் தா நம்ப பாத்துட்டு பேசிட்டு வந்தா ரொம்ப நேரொ இருந்தா என்ன கொஞ்ச நேரொ இருந்தா என்ன ரொம்ப நாள் கழி ச்சு போயிருக்கோல அதே ஒரு மன நிறைவாதா இருக்கு நம்ப்ளுக்கு எங்கே போன எ நம்பொ ஆளுங்கள பாத்து பேசி னாதா ஒரு மாதிரி இருக்கு வெளில பொயிட்டு வரறதே அதுக்காகதான வீட்டுக்குள்ளே அடஞ்சிட்டு பசங்கள பாத்துட்டு இருக்குறதுக்கு ம் ம் அப்றொ தோழி அ அ ஆமா
ஸ்கூல் விட்டதுல இருந்து போயி அவுங்க வீட்ல ஸ்டே பண்ணனு தா நெனச் சுட்ருந்தோ ஆனா இந்த டைம் பாத்திங்கன்னா முடியில அது நல் லா கொஞ்சொ ஹில்ஸ் ஏரியாவா
ஒரு நாள்ல வந்துட்டீங்ளே
ம் இப்போ இனி ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்கல்ல
ஆமா ஆமா வியாழக்கெழமைல இருந்து ஆரம்பிக்கிதுதா தம் பாண்டிச்சேரியிலியு வியாழக்கெழம யிலந்து ஆரம்பிக்குது அதனால தா இப்ப எனக்கு கொஞ்ச சந்தோஷமா இருக்கு இப்ப ஸ்கூல் போட்டு எ பையெ வீட்டுல அவன வச் சிட்டு இருந்தது ரொம்ப கொடுமையா இருந்தது செரி யப்பா வியாழக்கெழம அன்னக்கி நிம்மதி டா சாமி நானா என்ன நம்ப இப்ப நெனக்கிறோ ஆனா வியாழக்கெழம வந்துச்சுன்னா காலையில எழுந்திருக்கணு சாப்பாடு செய்யணு அது வேற இன்னொ ஒரு இது இருக்கு பசங்கள காலைல கெளப் பினு ரெடி பண்ணன்மேனு ஒரு நம்ப எதோ பரிச்சக்கி போற ஒரு பயொ இருக்கு எனக்கு அது ஏன்னு தெரியாது சர் தூக்கொ குட கொஞ்சோ நிம்மதியா தூங்க முடியாது அய்யயோ சாப்பாடு செய்யணு அவுனக் ஸ்னாகஸ் ரெடி பண்ணனு குளிக்க வெக்கணு இப்போ ஏ பொண்ணவயு சேத்து வேற அனுப்பணுமா அதயு நாயிட்டு போய்ட்டு வேற விடணுமா எனக்கு இப்ப அந்த ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கு எனக்கு வர்க்க இருக்கு அப்பறொ மதியொ போய் நா இப்ப அவ ப்ரீ கே ஜி தா போடப் போறே அதுனால நா மதியோ போயி நாந்தா கூப்ட்டு வேற வரனு கூப்ட்டு வந்து சாப் பாடு ஊட்ணு இன்னுமு எனக்கு அது கொஞ்சொ வேல ஜாஸ்தியாதா இருக்கு வேல சுமை ஆனா என்ன பண்றது கொஞ்ச நாள் பழகி பசங்கள அவள ஸ்கூல்ல ஒரு ஒரு வாரந்தா அர நாள் வப் ப்பாங்களா அதுக்கப்பறோ முழு நாள் மாத்திக்லாமா நம்ப அதுனால கொஞ்சோ செட்டா டாய்ட்டானா நம்ப மாத் திட்லா ஆமா ஃபுல் டே மாத்திட்டானா எனக்கு பிரச்சன இல்ல அது ஒரு வாரொ கொஞ்சோ ஒரு மாதுரி இரு ருக்கு அடுத்த வாரொ நா எப்டியு கொஞ்சோ நல்லா காலெலந்து சாந்ரோ வரைக்கு இருப்பொ ம்
ஒரு ஒரு ஒரு பத்து நாளைக்குமே கஷ்டமாதா இருக்கு ம் ஆனா பாவோ இவுங்ளுக்கு நம்ளுக்கே இப்டி னா இவுங்க பாவங்கெ ஒரு போய் ஒரு நாள் கடக்க உக்காந்துருக்கணு கொழந்தைங்க பாவந்தாங்க
வெயில்ல என்ன பண்ணபோறாங்கன் தெரில இவ்ளோ நாள் இன் நல்லா இருந்துட்டு டு ஜாலியா பசங்க ஸ்கூல் போனுன் நெனெக்கம்போது எங்க பையெ இன்னெக் காலைல எழுந்திருக்குபோது பயோ வந்துருச்சு அவனுக்கு அயோ அம்மா இன்னக் கால்ல ஸ்கூலா அம்மானு ஒரு மாதுரி பதட்டமா கேட்டா எனக்கே இப் கஷ்டமாயிச்சு அச்சோ இவ்ளோ நாளு நல்லா இருந்து ஜாலியா வீட் லே இருந்துட்டு அவனுக்கு திடீர்னு நாளைக்கு ஸ் கூல்ன்னு சொன்னா எப்டி நாளக்கி இருப்பான்னு தெரிய்லயேன்னு ஒரு யோசனயா இருக்கு செரி அப்றோ என்ன பண்ணியாது போய் தா ஆவ்னு ஸ்கூல் படிச்சுதா ஆவுனு
கஷ்டாமார்க்மே படிக்கிறத்க்கு எழுதுறத்க்கு பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கு ஜாஸ்தி
ம் ஆமா ஆமா இன்னு நா இன்னு அட்டவணை வேற போடவே இல்லப்பா நா தோ என் பையனுக்கு இன்னு புக்கு வாங்கிட்டு வந்து வச்ச புக்கு வாங்கிட்டு வந்து வச்சன்னே தவர இன்னு அது எதுமே லேபிள் ஓட்டல அட்ட போடவேல்ல எனக் ஞாபகமே இல்ல மறந்தே போய்ட்டே நா நேத்தா ஞாபகோ வந்துது அவுங்கப்பாட்ட இன்னிக்கி சொல்லி அம்ச்சிருக்கே ஆ ர டிரான்ஸ்பரண்ட் ரோல் நானே போட்ருவே அந்த டிரான்ஸ்பரண்ட் மாரி ரோல்தான அந்த இது இருக்குல்ல ம் ஒய்ட்டாருக்கு பாக் க்க அது மாதிரி பைண்டிங் பண்ணமாட்டே நானு ஏனா ரொம்ப வெயிட்டாருக்கு பையனால தூக்க முடியாது ஆமா
ஹலோ கொஞ்சோ பெரிய புக்கல்லா கொஞ்சோ நாங்க பைண்டிங்
அப்டிங்களா இல கொஞ்சோ பெருசாவட்டு பைண்டிங் போட்டுக்கலா ஏனா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான அவ புக் க்ஸ்லா கொஞ்சோ இத தா இருக்கு நார்மலாச்ச மெலுசு மெலுசான கலரிங் புக் தான அதுக்கு ஏ பைண்டிங் அதனால செரி சிம்ப்ளா பெ போடுக்லா ஒரு இனோரு தேர்டு ஃபோர்த் போறப்ப பாத்துக்லா
போட்டு வச்சிருவங்கே பெண்டுங்க ஃபஸ்டேன்டேடு இல்ல பைண்டிங் பண்ணுங்க எனக்குமே புடிக்கல அந்த பைண்டிங் கொஞ்சோ லைட்டா தா போட்டோ அந்த ஹெவியான பைண்டிங் போடல லைட்டா போட்டது பாத்தீங்கன்னா அது ஒரு மாரி பச கம்
ஆமா அது வந்துடும்பா அது மேலருக்க அந்த பேப்பர் மட்டு கொஞ்சோ சோ இதாவா பசங்க கிழிக்கவு ஆரம்பிக்கு அத அது மேல கிழிச்சி கிழிச்சி கிழிச்சி எடுத்துருவாங்க அ சும்மாருக்காது கை நம்ளுக்கு இருக்க முடியாது ஆமா அந்த அது வாசனயு ஒரு மாதிரிதாருக்கு அது நல்லார்க் அந்த வாசன அந்த புக்கு பைண்டிங் பண்ற வாசன நல்லாதாருக்கும்பா அது
ஆனா இது எப்டினா கொஞ்சோ சுருளு அந்த டைப்பு கொஞ்சோ ஸ்ரைட்ட்டாருக் இருக்க மாரி இருக்காதுங்க ஏன்னா அப்டிருந்தா கொஞ்சோ வெயிட்டா தா வரும் இது கொஞ்சோ சுருண் குரு குருண்டு வர்ற மாரி ஆனா அந்த அளவுக்கு கிழியாது புக்கு பு என்னன்னா ஒத் ஒத்த ஒத்தையா கழண்டு வராது நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டிருந்தே எனக்கு புடிக்கலயா அதனால செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்லங்க ஆனா செகண்ட் ஸ்டாண்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா புக் யு பிச்சு வச்சுட்டா
அப்டியா ஏ பையனு அதேதா ஃபஸ்ட்டு ச இது முடிஞ்சதுமே கோட் டலி முடிஞ்சதுமே கொஞ்சோ கொஞ்சோ புக்கு முன்னேடி கிழிச்சிட்டா நடுவுல கிழிச்சிட்டா நா ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி குடுத்தனுப்புவே ஒரு ஒரு பேப்பர் இருக்காது ஒரு ஒரு புக்க தொலச்சிட்டு வந்துருவா அவுங்க மேம் என்ன வந்து கேப்பாங்க பா ஏ புக்கு காணோமே என்னாச்சு மேம்னு என்ன எனக்கு எப்டி தெரியு அவுங்க ஸ் கூல்லருக்காங்க குடுத்தனுப்புற ஹோம் ஒர்க் புக் மட்டுந்தா நம்ப ஹோம் ஒர்க் செஞ்சு நா திருப்பி வச்சு அம்சுடுவே அதுலே பேக்லே அவெ அங்க உக்காந்து பசங்களோட இந்த கொஞ்சோ கேப் கெடைக்கிறப்ப பிரிச்சு பாத்து ஏதாவது பசங்க மாத் தி எடுத்துட்டு போய்டுச்சா என்னானு தெரில ஒரு பிக்கே போன மாசோ மிஸ் ஆயிடுச்சு அது அவுங்க தரவே இல்ல அத இவெ பண்ணவு இல்ல விட்டுட்டாங்க அவுங்க அப்டியே செரி நம் பண் ன்ன பண்ண முடியு திருப்பியா பே பண்ண முடியு அல்ரெடி அதிக ஃபீஸ் தா அங்க நா எ விட்டுட்டே நானு புக்கு இல்லாட்ட
ஆ சேரி சேரிங்க இப்பவா இன்னக்கி ஆ நாங்க கொஞ்ச ஆமாம்மா காலைலயே பண்ணிடுவங்க
காலைலே பண்ணிடுவே எனக்கு கிச்சன்ல கொஞ்ச எங்கள்து ஆமா போய் பண்ண முடியாத் து அதுவு இல்லாம எங்க கிச்சன் கொஞ்ச கிச்சன் மட்டு ஷீட் டெறக்கிருக்கோ அதுல ரொம்ப முடியாது கிட் மதிய டைம்ல சமைக்க ஒக்காந்து நம்ம அரியவே முடியாது அவ்ளோ ஒரு ஹீட்டா இருக்கு அதுனால நா காலைலே எழுந்து அப்டியே டிஃபன் முடிச்ச கையோடயே லஞ்ச்சயு ம் முடிச்சு வெச்சுருவே நானு சாப்பறப்ப சாப்டுவோ ஆறுநாலு பரவால்ல நம்பளால குளிச்சு குளிக்க முடியாது சாப்பாடு செய்றேன்ற பேர்லன் சொல்லிட்டு நா காலைலே செஞ்சுடுவே
சோ அதை விடவு என்நேர நம்ம வந்து ஒர்க் வேல செஞ்சுட்டே இருக்கிற மாரி இருக்
ஆமாம்மா ஆமா ம் ம் கேப்பே இல்லாத மாதிரி இருக்கு ஆமா ஆமாம் பா அப்டிதா இருக்கு
எப்டி செஞ்சாலு லஞ்ச்சு செஞ்சாலு சேரி செய்யாட்டியு சேரி நம்மளுக்கு ஒரு பத்து பதினொன்னு ஆயிருது துங்க அத தோச சுட்டு சட்னி அரச்சு அத பண்ணி இதப் பண்ணி இல்லனா வேற எதா டிஃபன் செய்றோ சப்
அதுக்குதா நானு இட்லிப் பொடி கொஞ்ச எப்பயுமே இடிச்சு வச்சுப்பே நா காலைல கொஞ்ச நா எல்லா நாளு அது யூஸ் பண்ண மாட்டே எங் வீட்டுக்காரு இப்ப மார்னிங் ஷிஃப்ட் இருக்கப்ப சட்னி அரைச்சிடுவே ஆ ஈசி நா நீங்க இதுவரைக்கு இ இடுச்சதுல்லயா நெறையா டைப் இருக்குப்பா நாங்க வந்து கொஞ்ச நான்வெஜ் கலந்து இடிப்போ அது சென்னாங்கண்ணி கருவாடுன் சொல்லுவாங்க குட்டி குட்டி கருவாடு மாதிரி இருக்குமா எனக்கு ரொம்ப பொடியா இருக்கு அது சென்னாங்கன்னினு சொல்லுவாங்க அத வந்துட்டு கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா வருத்துட்டு அது நல்லா மேல அப்டியே மொறத்துல போட்டு இது பண்ணி அத பொடச்சு எடுப்பாங்க எங்க மாமியா செஞ்சு குடுத்துருவாங்க அத மட்டு ரெடி பண்ணி அவுங்க குடுத்துருவாங்க அது அ கொஞ்சமா எடுத் துக்கிட்டு அதுக்கு கொஞ்ச பொட்டுக்கட்ல கொஞ்ச மிளகு ஜீரக காஞ்ச மொளகா வெச்சு இடிச்சு வெச்சுப்போ அது ஒரு தூளு செய்வோ அப்பற சாதாண தூள் இருக்குல்ல கல்லப்பருப்பு உளுத்த பருப் கல்லப்பருப்பு உளுந்த பருப்பு அப்றோ தொவரம் பருப்பு கொஞ்ச அப்பற் கரு கருவேப்பில நல்லா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு மாரி வறுத்துக்கலா அதுவு தூள்ல போட்டா நல்லாருக்கு காஞ்ச மொளகா போட்ணு அப்றோ அந்த தூளு ஒன்னு செஞ்சுருக்க அது செப்ரேட் தூள் நார்மலான தூள் அது அந்த கல்லப்பருப்பு போட்டுக்கோங்க அப்பற பொட்டுக்கட் ல போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க மிளகு ஜீரகோ அப்ப காஞ்ச மொளகா அப்றோ கருவேப்பில இதெல்லா போட்டு நல்லா தனித்தனியா வறுக்கணு கொத்தமல்லி வேணா கொத்தமல்லிலா போடக் கூடாது கருவேப் எல்லாமே தனித்தனியா வறுத்து வெச்சுக்கணும்ப்பா ஒன்னா போடக் கூடாது அ ஹா அது வேணா தூளுக்கு அது வேணா இட்லி தூளுக்கு அது போடக் கூடாதுப்பா அது நல்லா இருக்காது டேஸ்ட்டே வேற மாதிரி ஆக்கிடு இட்லி தூளுக்கு கல்லப்பருப்பு தனியா வறுத்துக்கோங்க அ குண்டு உளுந்து இருக்குல்ல ஒயிட் உளுந்து அந்த உளுந்து வறுத் த்துக்கோங்க அப்றோ பொட்டுக்கட்ல போட்டுக்குங்க பொட்டுக்கட்ல மட்டு வறுக்க வேணா அத அப்டியே போட்டுக்கலா அப்ப கொஞ்ச மிளகு காரத்துக்கேத்த மாரி மிளகு ஜீரகோ காஞ்ச மொளகா அப்றோ கருவேப்பில நல்லா நீங்க அலசிட்டு துணில நல்லா தொடச்சிட்டு அப்றோ க வாணல்ல போட்டுட்டு நல்லா அதையு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கனு வெச்சுக்கோங்க அதையு போட்டு எல்லாத்தயு பொடி பண்ணிங்கனு வெச்சுக்கோ டேஸ்டா இருக்கு இந்த தூளு என கருவேப்பிலயோட ஃபிளேவரு க வறுத்துட்டா தெரியாது கசப் தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவு போடாதீங்க கருவேப்பில்ல தூளுக்கேத்த அளவுக்கு இப்ப நீங்க ஒரு அ ம்பது அம்பது எல்லா போடுறீங்கனா ஒரு கைப்புடி அளவு எடுத்துக்கோ கருவேப் ப்ல இதே ஒரு நூறு கால் கிலோனா கொஞ்சோ இன்னு நெறையாவே எடுத்து கருவேப்ல யூஸ் பண்ணிக் கோங்க அந்த தூளு நல்லா இருக்கு நா ப்ளைனா பசங்களுக்கு ஒரு தூளு ரெடி பண்ணுவ
ஆ இது முருங்கத்தல இருக்குல்ல அதுல ஒரு பொடி க அத வேணா நா உங்களுக்கு அடுத்த பதிவுல வந்து பதிவு பண்றங்க கண்டிப்பா சொல்ற ஓகேங்களா சரிங்க வச் ஆ ஓகேங்க வணக்கங்க செரி அப்றோ அ அடுத்த பதிவுல கூப்பட்ற
செரிங்கங்க தோழி